ஆ சொல்லுங்க கேக்குதா
ஆ
ஹலோ
கேக்குதா உங்களுக்கு க்ளியரா கேக்குதா
ஆ கிளியரா கங்க சொல்லுங்க எத பத்தி பேசுறது
புதுசா நீங்க
என்னாங்கோ
புதுசா
ஆமாங்க நானு எ தம்பியு கால பேசுனோ ஆனா நாங்க இத பத்தி பேசுனோ ப்ரோ கோயில பத்தி பேசுனோ
அந்மேரிதா ஏதா பேச வேண்டியதா இதுல யார் புடிக்கு ஹீரோல
எனக்கு வந்து சூர்யா புடிக்கு உங்களுக்கு
விஜய் புடிக்கு
யாருங்க ரஜினியா
விஜய் காலல்லா இல்ல என்ன சாப்ட்டீங்க சமைக்க தெரிமா
ஆ சமைக்க தெரிமே
சமைக்க தெரியுமா
ம்
என்ன சமைப்பீங்க சூப்பரா
வத்த கொழம்பு சாம்பாரு
பரவால்லா
அப்பற வந்து ர எல்லாமே தெரியு எல்லா சமையலு தெரியுங்க
வருக்கணு
உங்களுக்கு
ம் நானுமே சமைப்பே
சரிங்க நீங்க இப்ப என்னா பண்றீங்க இது படிக்கிறீங்களா?
இல்ல இல்ல ஹவுஸ் வைய்ப்ஃ
ஹவுஸ் வைய்ப்ஃ பா சரிங்க சரிங்க ம் ஒங்களுக்கு என்னது ஏதாவது ம் பொழுதுபோக்கு என்னது ஒங்களுக்கு
மீட்டிங் மாறிப் பேட்டன் இல்ல இல்ல நா நாடகமே பாக்க மாட்டே ரீல்ஸ் தா ஒன்லி
ரீல்ஸ்ஸு நாடகங் கூட பாக்கலா ரீல்ஸ் பாக்றது தா அத விட மோசோ
இப்ப அதையு பாக்றது இல்ல பார்ட் டைம் ஜாப்ன்றது வந்ததுனால
ஆ சேரிங்க
ம்
ஒங்களுக்கு விஜய் நடிச்ச படத்துல எந்த படோ பிடிக்கு
நெறய எல்லாமே புடிக்கு விஜய் நடிச்சது எல்லாமே பிடிக்கு கில்லி ஜில்லா நெறைய பூவே உனக்காக நெறையா எல்லாமே பிடிக்கு
எனக்கு விஜய் நடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா கத்தி புடிக்கு அத விட்டா நண்பன் பிடிக்கு
நண்பன் ரொம்ப ரொம்ப பிடிக்கு
அவ்வளதா எனக்கு மத்தபடி விஜய் படோல்லா எதுவு பிடிக்காது அந்தளவுக்கு
ம் ம்
நீங்க எந்த சமையல் நல்லா செய்வீங்க
சமையலா
எந்த டிஷ் செய்வீங்க
மீன் கொழம்பு வெஜிடபிள் ரைஸ்
வெஜிடபிள் ரைஸ்னா வெஜிடபிள் பிரியாணியா
ஆமா
உவா
டேய் அதுவெல்லா செப்பலா செய்வே
மீன் வறுவல்லா நீங்க மீன் வருவல் குன்னா எதாவது ஸ்பெஷலா மசாலாக்கு எதாவது அரைச்சு ஏத்துவீங்களா இல்ல அப்டியே சாதாரணமா தானா மெளகா
மசாலால்லா அரைக்க மாட்டே பெப்பர் மட்டு தனியா அரச்சி வச்சுப்பே பெப்பர் அப்பறோ கருவேப்பில கொஞ்சோ அரச்சி போடுவே தனி மெளகா தூள் கொஞ்சமா லெமன் சாரு
ஆ
அவளதா மஞ்ச தூள்
தயிர்ல்லா ஊத்த மாட்டீங்ளா
இல்ல இல்ல தயிர் போட மாட்டே அதுக்குதா லெமன் கொஞ்சமா போட்டுப்பே
ஆ வெஜிடபிள் சாதோ எப்டி கிண்டுவீங்க ஒரு அஞ்சி பேருக்கு குக்கர்லயா இல்ல இட்லி குண்டா அந்த மாரி ஏதாவது குண்டான்ல கிண்டுவீங்களா ஹலோ ஹலோ ஹலோ